ஓ ம் சொல்றா அத எட்துகோடா இப்போ வந்து ம் இப்ப ரெண்டாவது வேலைக்கு போறேல
ஆமா
ஆ காசு வருல்லா ரெண்டாவது வேலக்கு போறதுல அதுல இருந்து எடுத்துக்கோ அதுல இருக்கறது ஃபுல்லாவே நீ அத எடுத்துக்கிற ஒழுங்க ஓகேவா சரி அதுலந்து என்னா பண்ணுவா அத
ஆ அது நீ வச்சுக்கோ
டேய் கொம்முன்னிரா ஓகேவா ம் அதுல இருந்து எடுத்துக் என்னது டேய் வெறுப்பேத்தாதடா எடுத்துக்கோடா சொல்றது கேள்றா என்ன
எது இப்போவா நா போயிட்டு இருக்கதானே கேக்குற
ஆ இப்ப செ வேலைக்கு போறல்ல அது
ம் எந்ததானே சொல்ற
ஆமான்டா நீ தனடா போற
ஆமா ஆமா அதா பாப்போ அப்டியே இன்னைக்கு நாளைக்குள்ள முஞ்சிருனு நெனக்கிற
ம் ம்
ம்
சர் சரி அதா உ அதயே எடுத்துக்கோ ஓகேவா வேற கலர்ல எடுத்துக் கோடா அந்த ஒயிட்ல இது போட்ட மாரி அந்த கலரு
ஆட்ரு தா போடணு எனக்கு ஒரு டிரெஸ் ஒன்னு பாத் து வச்சிருக்கே எனக்கு அது வாங்கணு போல இருக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல
என்ன
நல்லாருக்கு மீஷோல தா அது ஆனா செவன் தேர்ட்டியோ சம்திங் வருது
ம்
ம்
சேர் சேரி
அதா பாக்கனு
வேறென்னாப்பா எப்ப பாத்தாலு அந்த அது எப்டி சொல்றது வந்த கலரரேதா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு
அ வாங்கலா
ட்ட போட்டாலு இந்த த்ரீ இயர்ஸ் அந்த உன்னுரு டூ இயர்ஸ் தா போடா முடியு அதுக்கப்புற எங்க போட்டுன்னு போ போற எங்கே வெள்லா போனோ இதா
ம் ம்
ம் அ அதுவரைக்கு என்ன பன்னது
வெருப்பேத்துறாங்க இவுங்க ம் ஆ அ
ஓ ம் மு நா போடனுல்ல அதுலயு வந்து போட்டு வுட்டுறட்டு
ஏ வேனா இப்பில்லா பண்ணாத
ட் டேய் என்ன நா என்னடா பண்ண போறே லூசடா நீ ம் நா அப்டிதா பண்ணுவே
நீ அப்டில்லா பண்ணாத
டேய் நா அப்டித்தான்டா பண்ணுவே
ஏன் இல்ல தெரியாமதா கேக்குறே யே
எதுக்கு பைய கேட்டுன்னே இருக்கணு
பரவால்ல வேணா
ம் ஹும் முடியாது என்ட்ட வந்துச்சுன்னா நா அப்டித்தா பண்ணுவே
ம் ஹும்
ம் புரில
பைத்தியோ வேனா
சோ இட்ஸ் ஓக்கேடா
ம்
ஹு ஹு போய்ட்டு வா ம் இதோட எங்கடா
ம் எப்பதா கெளம்புறது
என்ன தான்டா பேசிறது இன்னு டைம் ஆவலடா
ம் ஹும்
ம் அஞ்சு மணிக்கா ஒரு நாலு அஞ்சு மணிக்கா போவே
சேரி சேரி
ம் அதா நாளைக்கி மஸ்கட் பண்ணிட்டுருமா
அ பண்ணிக்கோ
ம் எதுக்கு போனு முடி இருந்தாலு டென்ஷனா ஆவு அது எதாச்சு ஆச்சுனா அது வேற டென்ஷன் ஏத்திக்கிறதுகா ம் ம் அதுவே சொல்றோ
அப்ப சொல்வே
ம் நா இதே இந்த மஸ்கட்லயே இருக்கலான்னு இருக்கே
அதா
ஷார்டாவே வச்சிட்டு ம் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஈசியா இருக்குனு தெரியுமா ஃபுல்ல
போட்டு எடுத்து அனுப்பு
என்னது
போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னே
அ நா இப்ப இல்ல நா நாளைக்கி தா வெட்னா வெட்டுவே
அதா
ஏனா வந்து நா படிக்கிலா அன்னைக்கி ஈஸ் அ கால் நேத்து என்ன கால்ல என்ன சொன்னே நானு
கால்ல நீ சொன்ன தூங்கிட்டே தூக்கோ வந்துருச்சு
ஓ
சாப்டோனே உள்ள போனேனா அப்டியே படுத்து தூங்கிட்டே
ம் ம்
ம்ம்ம்
அ எதுவு பண்றல அப்ப வந்து சும்மா சும்மா வந்தது தலவலி ஒரு ஸ்ட்ரெயின் மாரி ஆகுது எனக்கு போன வாட்டி நா இது மேக்ஸ் படிக்கு போது அது இருக்கு போது எவ்ளோ டென்ஷனா இந்த அதுக்கப் அப்புறம்ல்லா அவ்வளோல்லா இல்ல தெரியுமா ஃப்ரீ ஆயிடுச்சு ஒரு மாரி ரிலாக்ஸ் ஆயிச்சு
உம்
உம் அ சொல்றே ம்
ம் ம் சொல்லு இதுக்கப்புரோ வேற என்னன்னமோ வரு ஓணம் ஓணத்துல இருந்து ஆரம்பிக்கு எல்லா
ம் அதா போட்டுவச்சுக்கோ ஓகேவா
புரில
போட்டு எடுத்து கோடா ஒரு மூணு ஒரு நாலு எட்த்தா கூடோ
ம்
அந்த மாரி இது உங்களுக்கு போடுற மாரி கூட வச்சுக்கோ ஓகேவா இந்த மாரிதாச்ச இது வந்து தனா அப்பு போடுற மாரி வச்சுகோ
ம் சேரி சேரி ம் ம்
ஆ அதுதா சொல்றே
ம் ம்
எப்பென்னா ஒரு வரா உ தெர்ல ஒரு கேட்டா சொல்லு என்ன கேட்டா சொல்றா
ம் சேரி சேரி உம்
ம் என்ன கேட்டேங்வேர தெர்ல பிரியாணியா ல
ரொம்ப பாஸ்டா போற மாரி இருக்கு எனக்கு
ம் அம்மா
அப்போ நா வந்து அத நா கொலதெய்வ கோயிலுக்கு போம்போது உங் கூட போட்டோ எடுத்த அனுப்சேனே ஞாபக இருக்கா ஸ்நாப்ல பிங்க் கலர் அந்த ட்ரெஸ் போட்டு
அம்மா
ஆ அதுக்குள்ள திருப்பி வந்ச்சு
அச்சசோ
ம்
ஆனா நீங்க இன்னு வந்துனு இருக்கீங்க தான
புரியல
ஆனா நீங்க இன்னு வந்துன்னு இருக்கீங்களா
இன்னு வந்துன்னு இருக்குமா
ம் கோயில்லுக்கு
கோயிலுக்கு போய்ட்டா
உ ஆண்டா இங்கடா
ம் எப்பதா நாங்க பெரிய பாளைய வர போறோன் தெரில
அததா கேட்ட
எங்க எங்க அப்பாதா இப்ப போலா இப்ப போலா லா சொல்றாரு தவிர ஆன போ மாட்றாறு ம் எங்களுக்கு போணுன் தா இருக்கு
ஓ
ம்
ம் போற கும்
அந்த ரோஸ்மெரி வாட்டர் வந்து ஆ இது அந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்றமா வந்து யூஸ் பண்ணுமா ஸ்கால்ப்ல
ஆ
அது இது அதனது செய்யணு அத செஞ்சுட்டு அதுக்கப்பற நாளைக்கு வந்து பார் நாளைக்கு ஃபுல்லா வந்
சேர்
நாளைக்கு செய்ய முடியுமான் தெர்ல இல்ல இப்ப சாய்ங்கால செய்யலாமா
பூ பறிக்கனுமா என்னால வரமுடியாதுமா ஒரு வார சென்டு வர
நாளைக்கு உக்காந்து இது எல்லாமே பண்ண முடியுமான் தெரில என்னான் கேக்குற எங்கஅப்பா வந்தனே காசு கேக்குற
போனுமா அ நம்ம தேவன்னா போலா தட்டி இன்னு பொண்ணு
தர்ரன் சொன்னாருன்னா நாளைக்கு எ ஃப்ரெண்டோட டிமார்ட் போவ
புரில
புரில
நீ வரேங்க ஷா ப் கத்தினே இருக்காங்கடா ம் தெர்ல கேட்ல பாத்துட்டு வந்ரு ம் வந்து வீட்ல ச சத்த போட்டுதா பேசுவாங்க சவுண்ட் கம்மியால்லா பேசவே மாட்டாங்க
அதேதா எங்க வீட்லயு அதேதா எங்க வீட்லயுன்ற
அப்டி எப்டி தெரிமா பேசுறதே வந்து ஏதோ கத்தற பக்கத்துல பக்கத்துல இருந்தாலே கத்திதா பேசுவாங்களே ரி
இங்க அன்னா செம்ம காத்தடிக்குது மாடில ஒரு காத்து எத்துமே அடிக்கவே மாட்டேதுல மாடிலல்லா வேவுது
ம்
அப்பா இங்க அவுத்தியான தெர்ல இங்க செம காாத்து
வெயில் அடிக்கட்டு மா மா போராட்டமா இருக்கே
மப்பாதா இருக்கு ரொம்ப வெயிலு இல்ல ரொம்ப அப்டி இரு
கண்டிப்ப செரி
எங்க வீட்ல வேற இன்னு மாடுவாங்காமயே இருக்காங்க
சத்தமாதா பேச ம்
எங்க வீட்டல இன்னு மாடு வாங்காமயே இருக்காங்க
ஏ
தெரியல
மா ஓ த மே ப மாி போ ச எ ஆ ஆயிட்டான்டா எப்போ போறானா நா திங்கெழமைல இருந்து பல அ ஏய் இது ஒரு இது டா கேட்டு பில்லர்னு ஒருத்த போனோன்டா
கேட்ட பில்லரா
ஆ
ஆ
உம்
ம் என்னா வொர்க் அங்க
அது ஏதோ ஒரு இதா மிஷினிங் இதுதா கிரௌண்ட் ஒர்க் தா ஹ கூப்ப ஆமா உப்பப்ப சொப்பவா சும்மா பக்கத்து பக்கத்துல இருந்துனே கத்தினேங்கிறாங்கங்க ஹலோ அய் ஹலோ ஹலோ